ஆ சொல்லுமா ஆ சொல்லுமா என்னம்மா எப்டிருக்கீங்க யாராச்சு ஒருத்த பேசுனாதாபா புரியு இரும்மா நீ மொதல்ல பேசுமா
எப்டிருக்கீங்க
நல்லாருக்கோமா நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கோ சிஸ்டர் பசங்கள்லா எப்டிருக்காங்க
இருக்காங்க மா இந்தாதா விளயாண்டுட்ருக்காங்க
ஆ ஸ்கூல்லா சேத்தாச்சுங்ளா
சேத்தாச்மா சேத்தாச்மா
ம்
அப்றோ என்ன பண்ணிட்ருக்கீங்க இப்ப என்ன பண்லான் ஐடியா தையல் கிளாஸ் போறதா இருந்தீங்ளே என்னாச்சு அந்த அந்த வேல என்னாய்ட்டு
அது ஆன்லைன் கிளாஸ் போய்ட்டு தாங்கருக்கு
அப்டியா எப்டி நீங்க ஆன்லைன் கிளாஸ்ல அப்ளே பண்ணீங்க
அது ஒரு குரூப்லங்க ஃபர்ஸ்ட்டு நம்ம ஜாயின் பண்றக்கு அந்த மேம்க்கு கால் பண்ணி நம்பர் குடுப்பாங்க கால் பண்ணி
ஆ
கேட்டோனா அவுங்க அந்த குரூப்ல ஜாய்ன் பண்ணிருவாங்க நம்ம ஒரு ஐநூறுவா பே பண்ற மாரி இருக்கு ஜி பே ல
ஆ
பே பண்ணிட்டு ஜாய்ன் பண்ணிக்லா
ஆ
அவுங்க டெய்லி வீடியோஸோட அப்டேட் பண்ணிருவாங்க நம்மளுக்கு எதாவ்து ஒரு டவுட்ஸ் னாலு திரும்ப அவுங்கள்ட்ட கேட்டுக்லா கால் பண்ணி நம்பர் குடுப்பாங்க
நம்ம நல்லா கிளியரா சொல்லி
கிளியரா சொல்லி தருவா ங்க ஆ கிளியரா சொல்லி தருவாங்க நெக்ஸ்ட்டு த்ரீ மன்த்ஸுக்கப்பறோ அவுங்க கிளாஸ் மட்டு அட்டன் பண்றதில்லங்க எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டியு எல்லா சொல்லி குடுப்பாங்க நம்மளுக்கு வீடியோஸு சென்ட் பண்ணிருவாங்க நெக்ஸ்ட்டு த்ரீ மன்ஸ்ஸுக்கு அப்பறோ கோர்ஸ் முடிஞ்சோட்டி நம்ளுக்கு சர்டிஃபிகேட் குடுத்துருவாங்க
எவ்ளோ அமௌண்ட் கட்றீங்க
ஐநூறுவா தா அந்த ஃபர்ஸ்ட்டு பே பண்றமே அந்த ஐநூறுவா தா மூனு மாசத்துக்குமே
மூனு மாசத்துக்கு பரவாயில்லயே நம்ம போய்னு இங்கந்து கிளாஸ்ல போயிட்டு அவங்களோட உட்காந்து ஆ உங்கிட்ட ரெண்டு மண் நேரோ டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு இது பரவாயில்லே
இது நம்ம எப்போ வேணாலு ஒரு ஒன் டே நம்ம சாய்ஸ் ஒரு ஒன் அவர் ஸ்பென் பண்ணோம்னா ஓகேங்க
இதா தையி நானு இப்பதா அத பண்ணலான் நெனச்சிட்ருக்கே
ஆ அந்த சர்ட்டிஃபிகேட் மட்டு ஃப்ரேம் போட்டு வாங்கனுனா ஏ ஏழ்நூறுபாங்க ஃபைனலா மூணு மாஸ்
ஆமா இப்போ இப்ப கவர்மெண்ட்லே வந்து அ தையல் மிஷின் தராங்களா
ஆமாங்க அதுக் அப்ளேக்கு வந்து நம்ம சர்ட்டிஃபிகேட்டு வேணு
ஆ ஆமா சர்ட்டிஃபிகேட் வேணு அப்டிங்கிறாங்க அப்ளே பண்ணுன்னா எல்லாத்துக்கு நல்ல உதவுன் நெனைக்கிறே பரவால்ல அந்த ஆன்லைன் கிளாஸ் நல்லா தாங்க இருக்கு
ம் ஜாயின் பண்றீங்களா நீங்களு நா வேணா ரெஃபர் பண்றே
கண்டிப்பாங்க கண்டிப்பா நானு தையல் மிஷின் வாங்கிட்டு அப்புறமா உங்களு சொல்றே எனக்கு கொஞ்சோ நம்ம கொண்டே நம்ம பிளவுஸ் கொண்டு அடுத்தவங்கிட்ட குடுத்து தைக்க சொல்றதுக்கு நம்மளே ஒரு கத்துக்கிட்ட ந நம்ம பிளவுஸ் தைக்கிறதுக்காண்டி யூஸ் ஆகும்ல இன்னைக்கு எங்கியோ போயிருச்சுங்க தையல் தையல் வந்து இப்ப எங்
ஆனாப்பா எல்லாருமே இன்னொன்னு சொல்றாங்க ரீசனு எல்லார் வீட் லி தையல் இருக்கு எல்லாரு அவ்ங்கவுங்க கத்துக்குறாங்க இனிமே இந் பிஸ்னஸ்ல என்ன இன்கம் இல்ல அப்டின்னு
ஆ
அனா நா என்ன சொன்னேன்னா நம்ம வழியில வந்து இன்ட்ரெஸ்ட் பண்ணாம நம்மளே
அப்பர்ல்லா இல்லங்க எங்க ஊர்ல வந்து தைக்கிறக்கு ஆளு சரியான ஆள் இல்லங்க காசு வந்து முன்னூறு நானூறுரூவா குடுக்குறோ அதுக்கேத்தாப்ப தையல் இல்லங்க
ம்
அதனால நல்லா தச்சு பழகனும்னா நம்மளுக்கு நல்ல இன்ங்கம் தானே வீட்ல இருந்தே சம்பாறிக்கலா பாருங்க
ஆமா ஆமா கண்டிப்பா
ம்
நீங்க என்ன பண்லான்ருக்கீங்க
அதா ஆரி வொர்க் கத்துக்கெல்லா இந்த அ தையல் கிளாஸ் பண்ணலா அதுக்காண்டுதா நா உங்களுக் பேஸ் உங்கள்ட பேசணுன் நனைப்பே
ம்
ஆரி கிளாஸ் ஜாயின் பண்ட்டே இனிமே போகணு போயிட்டு கத்துக்கணுங்க கத்துக்கிட்டு கொஞ்சோ
பஃஸ்ட்டு நீங்க தையல்ல முடுஸ்ட்டு ஏங்க பஸ்ட்டு தையல முடுஸ்ட்டு அடுத்த ஆரிக்கு போனீங்கன்னா உங்களுக் கொஞ்ச ஈஸியா இருக்கு ஏன்னா நீங்களே தெச்சிட்டு நீங்களே ஆரியு போட்டு குடுத்துக்கலா
பண்ணலா தாங்க ஆ கர்ட்டு தாங்க
நம்ம ஒருத்தவ்ங்க ஆ ஆ ன்டுருப்போ அவ ஆரிவொர்க் ஒருத்தங்கள்ட்ட குடுத்து நம்ம ஸ்டிச் பண்றத விட ரெண்டுமே நம்ம கத்துக்கிட்டா நம்மளுக்கு பெனிபிட் தானே
ஆமா மேம் பரவாலதானே
ம் ம் ம்
கத்துக்கணுங்க எதாச்சு சும்மா வீட்ல சும்மாவே இருந்தோம்னா போர் அடிக்குது
ம் கண்டிப்பாங்க
ஆ அதனால எதாச்சு பண்ணணுங்க சும்மாவே வீட்ல இருந்தா எப்டி எதாச்சு பண்ணா நமக்கு அடுத்தவங்களுக்கு நம்ம கை எதிர்பார்க்க வேணா பாருங்க நமக் கையிலே நம்ம சம்பாரிச்சோ நம்ம நம்ம செலவு பண்ணோ அப்டின்னு ஒரு இது இருக்கும் பாருங்க
ம்
அ அ நல்ல விஷ்
எல்லா உண்மதாங்க யாரையு இந்த காலத்துல யாரையு யாருக்கும் கை ஏந்தவு வேண்டா யாரயு யாரு நம்பவு வேணாமுங்க
அ ஆ ஆ
ம்
செரிங்க செரி அப்றோ அப்றோ சொல்லுங்க
நீங்கதா சொல்லணு சொல்லுங்க
என்னங்க
நீங்கதா சொல்லனு சொல்லுங்க
அப்றோ இதெல்லா என்ன ஆச்சு இந்த பேங்க்ல கொஞ்சொ வேலெல்லா இருக்குனு சொன்னிங்களே எல்லா முடிச்சுட்டீங்ளா என்ன பண்றீங்க
பேங்க் வேலைய கேக்காதீங்கங்க என்ன இன்னைக்கு சரியான கூட்டங்க போனா நம்மதா அப்டி போறோன் பாத்தா நம்மள விட இங்க அதிகமா இருக்காங்க இன்னைக்கு இந்த சரௌண்டிங்லே இவ்ளோ கூட்டோ நா பாத்ததே இல்லைங்க ஏ கேக்குறீங்க செம்ம கூட்டங்க நான்
ஆ
நா எங்க அக்கா எல்லாரு போயிட்டு காலைல ஒம்போது மணிக்கு போனோமுங்க
அ அ
திருப்பி வர்றதுக்கே சொசைட்டி பேங்க்கு வேற போயிருந்தோம்ங்க ரெண்டு பேங்க் வேலையையு முடிச்சிட்டு வரதுக்கே மணி நா
ஆனா இப்பெல்லா பேங்க்ல பே பேங்க்குக்கு நம்ம ஒரு வேலையா போயிட்டோம்னாலே சோறு எல்லா கட்டிட்டு போயிரணு போலங்க ஏனா அங்கே போனாலே காலைல காலைல போனோம்னா நைட்டு அ சாய்ங்காலோ க்ளோஸிங் பண்ற நேரத்துல வெள்ல விட்றாங்க
கண்டிப்பா நம்மள மாரி எத்தன ஜீவன் வராங்க ஆனா நம்ம வச்ச அதே டேட்லதா வச்சிருப்பாங்லானு டவுட்டா இருக்குங்க
ம் அதா பாருங்களே எப்டி எல்லாருக்கு பேங்கெல்லா இப்பல்லா ரொம்ப மோசமா இருக்குங்க அதுவும் இந்த கிராமப்புற த்துக்குள்ள இருக்க பேங்கெல்லா பாத்தா என்னமோ பொங்கச்சோறு குடுக்குற மாரி அடிச்சுக்குட்டு புடிச்சுக்ட்டு போறாக
கண்டிப்பாங்க அதெல்லா உண்ம தாங்க
சேரி ஒரு நின்னு போலா ஒரு பொறுமையா போலா அப்டில்லா கெடையாது என்னமோ தள்ளிக்குட்டு புடுச்சு தள்ளிக்குட்டு ஓடிக்கிட்டு
நம்மலே கீவ்ள நின்னுதா போவ அதுல ஒன்னு நடக்கும் பாத்துக்கங்க ஏங்க நா முன்னாடி போய்கவா அப்டின்னா இன்னொருத்தவ்ங்க கேட்டு வருவாங்க
நம்மல்லா வரிசைல போவோ எடைல ரெண்டு அர்ச்சண்ட்ல அப்டி ஊற வர்றது பாத்தா என்னமோ அவுக மட்டுந்தா வேல இருக்கு மத்தவங்கெல்லா சும்மா உக்காந்து இருக்கிற மாதி
அ நம்மல்லா புள்ள குட்டிகலே விட்டுட்டு போய் உக்காந்துருக்கோ
அவுங்களுக்குல்லா நெனப் ப்புற நம்ப சும்மா உக்காந்துருக்க அப்புடிங்கிற ஒரு நெனைப்பு என்னமோ உக்காந்துருக்கா இவ அப்புடின்னு
ஆமாங்க
நீங்கதா தையல் க்ளாஸ் கத்துக்கிட்ருக்கீங்கள்ள நீங்க ஆரிய ஒர்க்கு இது பண்லாம்ல இப்ப ஆரிலதா அல்லா மௌஸ்ல இர்க்குதே
அப்டி இல்லங்க நா இன்ன தையல் க்ளாஸ ஃ புல்லா கம்ப்ளீட் பண்ணலல்ல ஒன்ன முடுஷ் ட்டு தே நெக்ஸ்ட் ப்ளேன் பாக்கணு
அத நீங்க முடிச்சுட்டீங்க நெனச்சங்க
இல்லங்க இன்னு கம்ப்ளீட் பண்ணலங்க அப்ஸ க்ளாஸ் முடிஞ்சிருச்சு அசைமன்ட் என்ன சமிட் பண்ணலாங்க அசைமண்ட் சப்மிட் பண்ணால நம்ம சட்விகேட்டுக்கு அப்ளே பண்லா
அந்த விஷ்யந்த பண்ணுங்க ஆனா கண்டிப்பா தையலோ ட அ னா தயலோட நிப்பாட்டிற்றாங்க நீங்களு ஆரி கத்துக்குங்க ஆரி தையலோட தையல் ஒரு ப்ளவுஸ் தக்கிது ஒரு ப்ளவுஸ்ல ஆரி போட்டீங்கன்னா அவனுங்களுக்கு ரெண்டாயர ரெண்டாயத்து ஐநூறுவா அந்த மாரி போய்கிட்ருக்கு
ஆமா எங்க மாமா பொண்ணுவ எங்க அத்த பொண்ணு கூட ஆரிதா போற்றாங்க ஃபஸ்ட்டு நா கொண்டு போய் குடுத்தே ஒரு ஆ ஃபஸ்ட்டு கஸ்டமர்ரி ஏதோ ஒன்னு ஒன்னு போட்டு தாரேபே பண்ணு அப்புடின்னா சேரினு கொண்டு போய் குடுத்தேங்க அது தௌசண்ட் ஃபைஹண்ரட்டு வர் ரும் நெனக்கிறே ஆனா எனக்காண்டி ஒரு சவன் ஹண்ரடுக்கு போட்டு குடுத்தாங்க
பரவால்ல
அ போட்டு குடுத்தாங்க அதுக்கு அப்பற பாத்தீங்கன்னா அவுங்குளுக்கு ரெஸ்பான்ஸ் அதிகமாயிர்ச்சா அவுங்க சேட்டஸ்லல்லா வக்கவு அப்டே அடுத் தடுத் தடுத் தடுத்து து தேங்க்ஸுடி தேங்க்ஸ் ஸு ஃபோன் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்காங்க உனக்கு நா ஸ்டேட்டஸ் போட போயி லயனா வருது ஆட்ரு அப்டினு
அ அ
ம்
சேரிங் சோழி
ம்
நல்ல ஆனா அது இப்ப எல்லாருமே பெண்கள் எல்லாருமே இப்ப அதிகமா அததாங்க விரும்ப ஆரம்ச்சுட்டாங்க யார பாருங்க ஆரி ஆரி இல்லாதவுங்ளே கெடையாது
ப்ளவ்ஸே பாருங்ளே சாதா ப்ளவுஸுக்கு போற்றத கூட ஆரி தாங்க சிம்புளா போட்டு போற்றாங்க
ம் மா
ம் ம்
என்ன போங்க ஒலக எங்க போவுது உலக எங்கப் போகுதுனே தெர்லங்க அப்டி இருக்கு இன்னக்கி வெலவாசி என்ன
இப்ப கூட ரீசன்ட்டா ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேங்க
என்னது
அம் அட என்னங்க டக்குன்னு வாய்ல வரமாட்டேங்கிதுங்க
என்னங்க யோச்சு சொல்லிபுட்டு என்ன யாவு வர மாட்
அட இல்லங்க டக்குன்னு வாய்க்கு வரமாட்டேங்கிதுங்க நியூஸ் மைண்ட்ல இருக்கு அ இந்த திருமயம் பக்கோ இருக்குல்லைங்க
அ
அதுக்கு பக்கத்துல ஒரு செம்ம ஆக்சிடென்ட்டாமே ஆக்சிடென்ட்ல ஒரு திருநங்கை ஆமா
ஆ எப்ப
நேத்து அது ஒரு த்ரீ டேஸ் இருக்குங்க இன்னைக்கு பிளாஷ் நியூஸ் கேட்டீங்கன்னா திருநங்கை ஒருத்தவங்கள மண்டையிலயே குத்தி கொண்டிருக்காங்க காட்டுக்குள்ள வெச்சு நியூஸ் எல்லா கேக்க கேக்க அப்டியே பீதி ஆவுதுங்க
அதெல்லா பாக்காதீங்கங்க எனக்கு அதெல்லா பா அதெல்லா கேட்டாலே கொஞ்சோ கஷ்டமா இருக்குங்க அந்த அந்த இது அப்றோ என்ன மணி ஆயிடுச்சு
சாப்புட்னுங்க புள்ளைங்கள எல்லா சாப்பாடு குடுத்து தூங்க வெக்கணு
சேரிங்க ஆ சேரிங்க பாருங்க
ம் சேரிங்க ம் சேரிங்க
ஆ சேரிங்க